ஆ ஆ கேக்குது கேக்குது
அப்றோ இப்பாத்தீனா ஒனக்கு வந்து ஒரு பைக் பாய் ஃப்ரெண்ட் கெடைக்கிறா சரியா
ம்
அந்த பாய்ஃப்ரெண்டு் பாத்தீங்கனா கஜினகாந்த்து பாத்திருக்கியா படோ
கஜினி தாத்தா
ம் ம் ஆரியா நடிச்சது ஆ அந்த மாரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கெடைக்கிறா நீ என்ன பண்ணுவ
ஆ
ம்
ஆன நல்லா கேர் பண்ணிட்டா ஏ விஷியத்த அவன் மறக்காமாட்டனே எனக்கு ஓகே
மறந்துட்டான
மறந்துட்டானா நாட் ஓகே ஒடிப்போ அப்டின்னு விட்டுருவ
இல்ல ஒரு பாதிக்கு பாதி ஞாபகோ வச்சுக்கிறா பாதிக்கு பாதி மறந்துறா நீ அப்ப என்ன மாரி பண்ணவ எந்த மாரி இது சுச்சுவேஷன் எப்டி ஹேண்டில் பண்ணுவ
ஓ எனக்கு அந்த பர்சன புடிச்சிருந்துச்சுன்னா
ம் புடிச்சனாலதா நீங்க இரண்டு பேரு ம் இது புடிச்சதுனால தா நீங்க ரெண்டு பேரு டீட்டிங் பண்ணறிங்க ஓகேவா
அப்டின்னா நா அக்செப்ட் பண்ணிப்பே நீ இப்டிதா நானு கொஞ்சோ அட்ஜஸ் பண்ணணு அப்டின்னு சொல்ட்டு புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி குட் கேள்ள நடந்துப்பே
ஓகே
ஏ இப்டி
இல்ல அந்த படோ எங்க அப்பா உக்காந்து பாத்துட்டு இருக்காரு அதா
ம் ஆனா அந்த மாரியெல்லா வந்து ஒரு பொ எனக்கு வந்து பொறும சக் தி வந்து ரொம்ப கம்மி எங்க அப்பா வந்து என் என் என்ன வந்து எங்க அப்பா வந்து எப்பவுமே மறந்துருவாரு என்ன ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்றதுக்கு மறந் வந்ருவாரு எதனா வாங்கிட்டு வர சொன்னா மறந்துருவாரு
ம்
அவுருக்கு ஒரு புள்ள இருக்குக்கதே மறந்துருவாரு அப்பப்போ அந்த மாரி இருக்கு போதுலா எனக்கு புடிக் காது நா வந்து எங்க அப்பா கிட்டயே அதவே சொல்லிட் திட்டிட்டு இருப்பே அப்புறோ எதுக்கு உனக் இதெல்லா மறக்கறதுக் இதெல்லா அப்டின் சொல்ட்டு எங்க அப்பா புடிச்சி திட்டிட் ருப்பே
ம் அந்த மனுஷ எத்தன வேலயா இருந்துருப்பாங் நீங்களு கேட்டது தப்பு தான
என்ன வேலைல இருந்தாலு ஃபேமிலி பெத்த பொண்ண யாராவது மறப்பாங்ளா
அந்த மனுஷ வேற ஏதாச்சி வேற வேற இது மீஸ் வேலையில எதாச்சி ப்ரஷர் குடுத்து ஆ
ப்ரெஷர் குடுத்து காதுல ஏர்பஸ் போட்டு ரீல்ஸ் பண்ட்டு இருப்பாரு
ரீல் செஞ்சிட்ருப்பாரா ரைட்டு
கேட்டா நானே ஆயிரத்தெட்டு சிந்தனைல இருக்கன்டா நானே ஆயிரத்தெட்டு சிந்தனைல இருக்கன்டாம் பாரு
அ
சிந்தனையில நாங்க உங்க சிந்தனையில வரலயான் கேப்ப
ம்
வர்லன் பொசுக்குனு அசிங்க படுத்திட் போய்ருவாரு
சூப்பர் சூப்பர்
ம் யப்ப லியோ
உங்க அப்பா ஓப்பன் டாக் போல டக்கு டக்குன்னு நென்ச்சத மூஞ்சில பேசிட்றாரு உன்ன மாரி ல
ஆமா அவரு தா என்ன மாரி
நீ தா அவரு மாரி அவரு உன்ன மாரி இல்ல
ஒகே பைன் பட் நா ஐ வாஸ் பெட்டரேசன் ஆப் மை டாடா
இன்னு உங்க அப்பாவ பத்தி உங்களுக்கு முழுசா தெரிஞ்சிருக்காதா இருக்கு
இல்ல எங்க அப்பா பாத்தீ நல்லா தெரியு அந்த மனுஷ ஸ்கூல்ல பண்ணாத சில்மிஷ வேலல்ல தெரியுமா
ஏ
ஆமா எல்லா பொண்ணுங் கிட்டயு பேசிட்டு பேசுவாரா எல்லா சொல்ட்டுருப் பாங்க எங்க அப்பாவோட ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்ப வரைக்கு ஒரு ஆன்ட்டி இருக்காங்க ஆ அந்த ஆண்ட்டி வீட்டுக்ல்லா நா எங்க அப்பா போர் அடிச்சா அந்த ஆண்ட்டி வீட்ல தா போய் ஒக்கான்ட்ருப்பாரு
ஆ
அவருக்கு போர் அடிச்சா என்னியு தர தரன் இங்க இழுத்துட்டு போய் என்னியு அங்க ஓக்கார வச்சிருவாரு அப்பா நா வீட்டுக்கு போறப்பா என்ன விட்டுருப்பா அப்டின் கத சொன்ன ஆன்ட்டி வந்து ஏ தங்கோ இருக்க புடிக்கலையா அப்டினா அப்டி எல்லா இல்ல ஆன்ட்டி இங்க ஸ்னாக்ஸ் எல்லா நல்லா இருக்கு சாப்ட்டு சாப்ட்டுடப்ப போயிருவ அதனால வீட்டுக்கு போற ஆண்ட்டி அப்டின்னு சொல்லிட்ருப்ப
ம்
சிரீயஸா அங்க ஸ்நாக்ஸ் நல்லா இருக்கு
பரவால்லயே
அப்பற வந்து எங்க வெல்ல போனாலு போறது கூட்டு போறது அந்த மாரி நெறய ஜாலியா இருக்கு
ம் ஒரே பொண்ணுங்கறனால ஜாலியா வேலடிக்கு ஆ ஆ பா
ஜாலியா வன்ட்ருப்பாங்க
எத்தன மணிக் போனோ அப்டியா செரி போறதுனா சொல்லுங்க பன்னெண்டு மணிக்கு மேல கெளம்பலா போறதுனா சொல்லுங்கபா பன்னெண்டு மணிக்கு மேல வேணா கெளம்பலா பதில காணோ அத சொல்லு
ஆ அதா என்ன சொல்றது ஓரளவுக்கு ஜாலியா வளத்திர்க்காங்க
ம் வீட்டுக்கு ஒரே பொண்ணு ஜாலியா வளத்திட்டாங்க ம்
கொடுவாங்க தெரியுமா ஆமா பின்ன என்னன்னாலு ஒரே பொண்ணு எதாவ்து பேசிர்வாங்ளோ அப்டின் சொல்ட்டு ஒரு பயோ இருக்கு
ஆ
ஒரே பொண்ணதா பாத்து பாத்து பத்தரமா வளக்கணு
உ
கரக்ட்டுதான
ம் கரக்ட்டு தா கரக்ட்டு தா ஒரே பொண்ணு
பர்சன் தப்பா சொல்ட்டாலு எ லைஃப் ஓகையா
ஆமா அதுக்கேத்த மாரி நீயு இரு
என்னால இருக்க முடியாது
இருக்க முடியாதா வாய்க் எங்காச்சு வெளிய போனா செலோ டேப் மாரி வாய்ல அடிச்சு வெச்சுட்டு போய்ரு நிம்மதியா செரியா ஃபங்க்ஷன்க் எதாச்சு போற மார்ருந்தா
என்ன
ஃபங்க்ஷன்க் எதாச்சு போற மார்ருந்தா வாய்க் அடிச்சு வெச்சிட்டு போய்டு ஸ்டேப்லர் பின்னு போயி எதுவு வாய தொறந்துறாத போ மாட்ட
போ மாட்ட
ஏ போ மாட்ட
நா ஏ அவுங்களுக்காக எ வாய லாக் பண்ணு அவுங்க அவுங்க வாய லாக் பண்ணிட்டு வர சொல்லு
நீ நல்லா இருக்கண்னா நீ தா வாய முடிட்ருக்கணு அவனுங்க எக்கேடு வேணா போவானுங்க அத தெரிஞ்சிக்கோ
அதெப்பிடி அப்பறோ எனக்கு எ இஷ்டோந்தா இருப்பே என்ன நெனச்சிட்டு போனாலு ஐ டோன் கேர்
ம்ம் சேரி
இப்பிடிதா லூஸ் மாரி பேஸ்வே ம் ஈ புடிக்கறதுக்கெலா ஒரு மிஷின்ருக்குன் சொன்னா நீ வந்து நம்புவியோ
எது புடிக்கறக்கு
ஈ ஈ
அப்டியா
ஆமா
அது எப்டி ஈயா அதுக்குள்ள தானாவே போய் மாட்டிக்குமா இல்ல அது போற பக்கோ நம்மதா போய் புடிக்கணுமா
நா உனக் அனுப்பி உட்ருக்கே பாரு
அது என்ன அதுக்குள்ள வந்து ஆட்டோமெட்டிக்கா அதே மாட்டிக்குமா என்ன
ஆமா
ம் கலிகாலோ ஏ வாங்க போறயா இப்ப
செ இங்கதா எ கொ என்ன இந்த தொல்ல இல்லையே
ம் ஹன்றட் டாஸ்க் பண்ணே
ஆ கொசுத்தொல்ல இருக்கு ஈத்தொல்ல இல்ல
ம்
அய்யோ அய்யோ
அந்தக்க சின் சியரா ரீல்ஸ் தா தள்ளிட்ருக்கேல
ஆமாண்டே சாரா உப்ப வந்து ரீல்ஸ் தள்ளிண்ருக்கேன் எனக்கு வந்து காசிக்கு போகணுனு ஆசையா இருக்கு சொல்லிருக்கேன்ல உன்ட்ட ம்
காசி அப்ப என்ன என்ன இன்னோறது கேரளால இருந்து என்ன ஆ ஆ திரிசூரு ம் நெக்ஸ்ட்டு
ஆ
நெஸ்ட்டு வேற
பெங்களூர்ல ஒரு கோயில் இருக்குல்ல
எந்த மாரி
ஒரு நிமிசோ சொல்லுங்க பாட்டி தூங்கல ஓ ஒரு ஒயிட் கலர்ல ஒரு கோயில் இருக்குல்ல கிருஷ்ணன் கோயில்னு நெனைக்கிறே அது
ம்
அந்த கோயில் போணு
ஆ
அதுக்கப்பறம் கைலாஷா போனு
கைலாசா ம்
கேதர்நாத்
கேத்தார்னாத்தா
ஆமா இங்கெல்லா வந்து எனக்கு போரோன்னு ஆச அவ்ளோதா
ம்
இதெல்லா வந்து கீதா கேட்டா வந்து ச என்னாடி கோயில் கோயிலா சுத்தறன்னு கேப்பா இல்ல மச்சா போணுன்னு ஆசையா இருக்கு இந்த பர்டிகுலர் எடம்ல்லா ஒன்ஸ் சில லைப் இப் எக்ஸ்பிளோர் பண்ணோ அப்டின்ட்ருக்கே அப்டிட்டுருக் அ வெயிட்டு மச்சாய் இந்த மாரி எடத்துக்கு போறேன்னா சொல்லு நா வரவே மாட்டேன்ட்டா வரவ மாரியே பேசுவா ஆனா வர
ம் ம் ம்
ம்
ஊஷத்த நம்மட்டு வருமா
ஆமா இப்பயே சொல்லி ச நா வந்து செவ்வாயா பத்தி சொல்ட்டு இருந்தேனா அப்போ வந்து மச்சா நெக்ஸ்ட் டை நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நானு வர்றே என்னையு கூட்டு போய் சவாயா வாங்கி தா அப்டின்ட் இருந்தா
ம்
சேரி வா மச்சா வா மச்சா உனக்கு இல்லாத சவாயாவா அப்டின்ட்டு இருந்தே
சேரி சேரி
சேரி அப்டின் சொல்ட்டு சவாயா காமுச்சு சமாதானோ படுத்திட்ட அவள
சூப்பர் சூப்பர் ம்
ம்
போடு எவ்ளோ பெரிய சண்டையா இருந்தாலுமே சொல்லிர வேண்டிது
புரில
சோறுனா
ஆமா
ம் சேரி பாய் பாய் அப்புறம் பாப்போ ம்